ஆஹ் சொல்லுமா
ஹலோ அக்கா எப்டி நீ டெய்லி பிரியாணி செய்ற எங்க வீட்ல யாருக்கு நா சமைக்கற்து வந்து புடிக்கவே மாட்டிக்குது நீ பிரியாணி செஞ்சுனா சூப்பரா செய்வல எப்டி செய்யற
அது உம்ம் அடிக்கடிகு செஞ்சு பழக்கோ அதுனால செய்வ
கொஞ்சோ எனக்கு அது எப்டி செய்றேன் செய்முறை சொல்ல
செய்முறையா எந்த பிரியாணி வேணு உனக்கு சிக்கன்ல வேணுமா இல்ல
சிக்கனே இங்க வரமாட்டிகுது இதுல என்ன சிக்கனா மட்டனானு சிக்
சரி ஒன்னு இல்ல நம்ம நா செய்றப்போ தனியா வந்து மசாலா மா தி தி அதுக்கு செஞ்சு பண்ணுவ அதுனால கொஞ்சோ சுவையா இரு கு ம மத்தபடி நீயு பண்லா
சரி மசாலா எப்டி செய்வ அப்டின் சொல்ல
மசாலா வ ந்து என்ன ஏலக்கா அப்புறோ பட்ட லவங்கோ அப்புறோ பூண்டு இஞ்சி கொஞ்சம் தக்காளி அப்பறம் கொஞ்ச புதினா இதெல்லாம் போட்டு ஒரு மசாலா மாரி ரெடி பண்ணிக்கணும் நல்லா அரச்சி
ஏலகால்ன்னு
ஏலக்கா அ சொல்லு ஏலக்கா
ஏலக்காலாம் கேசரில தான போடுவாங்க பிரியாணில எதுக்கு
ஆ அதுதா ஏலக்கா வந்து நம்ம நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் ஏலக்கா வந்து இந்த அஹ் ஸ்மெல்லுக்காக போட்றாங்க அப்டின்ட்டு அப்டி கெடையாது ஏலக்கா வந்து நல்லா வந்து சுவை கொடுக்கும் ஏன்னா அஹ் பெரிய பெரிய பிரியாணி கடேலெல்லா கூட ஏலக்கா போட்டு பண்ணுவாங்க நெறைய ஏலக்கா போட்டு பண்ணா நல்ல சுவையா இருக்கூ
அப்டியா இதெல்லா போட்டு இப்ப வந் இத வருக்கணுமா இல்ல வருக்காம அப்டேப் போட்டு அரச்சிடணுமா
வறுக்கலாம் வேணாம் அப்டியே வந்து நம்ம அரைச்சு வச்சா போதும் அரச்சிட்டு என்ன பண்ணணும்னா இதுதான் முக்கியமே நல்லா வாங்ட்டு வந்த சிக்கன நல்லா வாஷ் பண்ண நல்லா கழுவிட்டு இந்த மசாலாவ என்ன பண்ணும்னா அதுல போட்ருணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல கொஞ்சோ தயிர் போட்ணூ அப்றோ எலுமிச்ச சாறு அப்றோ உப்பு போட்டு நல்லா வந்து அ இது பண்ணி அ அம்ப ஃரிட்ஜ்லியோ இல்ல இதுல வச்சிட்னு வெள்ள கூட வச்சுக்லாம் ஒரு உரு ஒரு மண் நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரோ வெரிக்கும் வெக்கலா ஏன்னா அந்த அளவுக்கு வெக்கறப்போ நம்ம போட்ட மசாலா என்ன ஆகும்னா அந்த சிக்கன்ல போய் நல்லா ஊறி நல்லா ஒனக்கு சுவ கொடுக்கோ அதே மாரி இன்னொன்னு என்னென்னா நம்ம செய்ற அரிசி வந்து பாஸ்மதி அரிசில செஞ்சோனா ஹாஃப் அன் ஹவர் டுவென் இருவது நிமிஷோ அப்டிதா வந்து நம்ம ஊற வெக்கணு ரொம்ப நேரோ ஊற வச்சுட்டோனா அந்த அரிசி வந்து வேகறப்போ எப்டி ஆயிடும்னா நமக்கு கொல கொலன்னு அந்த மாரி ஆயிடு உதிரி உதிரியா வராது அதனால இது இதுதா வந்து எல்லாரு பண்ற ஒரு தவறுகள் அதெல்லா நீ செரி பண்ட்டனா நல்லா பண்ணலா ஆனா வந்து கையோட சுவ சொல்வாங்க தெரியுமா ஒரு ஒருத்தர் பண்ணா ஒரு ஒரு டேஸ்ட் வருன்ட்டு அது வந்து வராது ஏனா நீ பண்றப்போ அது வேற மாரி சுவைல இருக்கு நா பண்ணா வேற மாரி இருக்கு இதே வந்து கல்யாணத்துக்குல்லா போனா அங்க வந்து வேற மாரி இருக்கு ஏ அப்டி டிஃப்ர அ அ நா பண்ணா வேற மாரி இருக்கு ஏனா கல்யாணதுல வந்து ஒரு ஐநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு மேல செய்வாங்க அப்போ ஒன்னா செய்யறப்போ அதோட சுவ வந்து டிஃப் அ வேற மாரி நல்லா இன்னு நல்லா சுவையா இருக்கு நம்ம வீட்டுல வந்து ஒ ரெண்டு பேர் மூணு பேருக் பண்றப்போ அந்த சுவ அது அந்த அந்த மாரி வராது
அப்டியா சரி சரி பிரியாணிக்கு தொட்டுக்கறதுக்கு என்ன பண்ணா நல்லாருக்கு அது ஈஸியா முடியுற மார்ருக்கணு ஏன்னா நா பண்ற பிரியாணில காரமே வரமாட்டிக்தா சப்புன்றுக்கு எதாவ்து தொட்டு தின்னாதா நல்லா இருக்குன் நெனைக்கிறே
எல்லாரு இந்த கத்திரிக்காதா பண்ணுவாங்க கத்திரிக்கா போட்டு எண்ணெ கத்திரிக்கானு சொல்லுவாங்க நல்லா கத்திரிக்காவ வந்து எண்ணெயில போட்டு நல்லா வறுத்துட்டு நார்மலா நம்ம பேஸ்ட் பண்ற மாரி நார்மலா வந்து இந்த காரக்கொழம்புல க்றாங்க இல்லயா அதே மாதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லா போட் ட்டு கத்திரிக்காலா போட்டு தாளிச்சி வச்சுட்டோன அது இன்னு நல்லா இருக்கு அதுல வந்து சில பேர் வந்து வேர் கடலலா அரச்சு போடுவாங்க இன்னு நல்லா டேஸ்ட்டாருக்கு
அப்டியா ஆனா கத்திரிக்கா பசங்க யாருக்கும் புடிக்க மாட்டேங்குதுல இந்த சிக்கன்லே எதாச் ச்சு சொல்லு ஈஸியா சமைக்கிற மாரி
சிக்கன்லே வந்து பாத்தோனா இந்த மெளகு போட்டு சிக்கன் செய்வாங்க எனக்கு ரொம் புடிக்கு அது ஏன்னா நீ சொன்னா மாரி காரமாவு இருக்கு ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அது
அப்டியா
ஆமாமா ஏன்னா மெளகு வந்து சொல்லுவாங்கல்ல எவ்வளோதா வெ வெஷொ சாப்ட்டாலு மெளகு சாப்ட்டா எவ்ளோ வெஷொ இருந்தாலு அது ஒன்னு ஆகாது அவங்களுக்கு அது மாதிரி அந்த மெளகு வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமா நமக்கு காச்சல் வரம்போதெல்லா நா எல்லாருமே சொல்லுவாங்க காச்சல் வருதுன்னா சிக்கன்ல்லா சொல்லக் கூடாது இன்னு அதிகமாகுன்ட்டு அப்புல்லா இல்ல அந்த டைம்ல நீ பெப்பர் அந்த மெளகுல்லா போட்டு சாப்ட்டன்னு வச்சுக்கோயே இன்னு நல்லா இருக்கு ஒடனே உனக்கு காய்ச்சல் போகு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மெளகுல திறண்றுக்கு
அப்டியா அப்போ பாம்பு கடிச்சிட்டா கூட மெளகு சாப்டாச்
அப்படில்லா சொல்லல நா வந்து நா பொதுவா சொல்றே இந்த மாரி இருக்கு ஏன்னா மெளகுல வந்து எப்டி சொல்றது அந்த விஷத்துக்கு வந்து செரி பண்றதுக்கு மருந்துல இந்த மெளகு ஒரு பங்கு இருக்கும். ஆனா மெளகு மட்டு சாப்ட செரியாகுமான்னா கண்டிப்பா இல்ல மெள அது மெளகு ஒரு பங்காருக்கு
செரி செரி மாவ் ல்லா எப்டி அரக்கிற அரச்சா மறுநாளே புளிச்சிருது இல்ல புளிக்கவே மாட்டிக்குது அப்றோ இந்த இட்லி எப்டி சாஃப்ட்டா வருது இட்லி கல்லு மாரி இருக்கு இல்ல வெந்தே தொலய மாட்டிக்கிது அப்டிருக்கு
அது வந்துதா ஒன்னும் இல்ல நம்ம எப்படி சொல்றது இந்த உளுந்த போடுவாங்க சில பேரு அதிகமா உளுந்து போட்டுருவாங்க உளுந்து ரொம்ப நேரோ ஊற வைப்பாங்க இதனால நமக்கு என்ன வராதுன்னா இப் இட்லி வராது தோச வராது இன்னோர் ஒரு விஷயோ என்னன்னா ஜவ்வருசி இருக்கு தெரியுமா அத வந்து நல்லா ஊற வெச்சு அதையு அரச்சி மாவுள போட்டா அந்த இட்லி வந்து நல்லா சா புசு புசுன்னு இருக்கோ இந்த மல்லிப்பூ இட்லின்னு சொல்லுவாங்கள அதெல்லா வந்து இந்த மாரி செய்முறைதா பண்ணுவாங்க அந்த மாரி அடுத்த வாட்டி ஜவ்வரசி நல்லா ஊற வைப்பாங்க ஒரு மணி நேரோ ரெண்டு மணி நேரோ ஊற வெச்சு அதையு அந்த அரிசில போட்டு அந்த் அந்த அரிசி கூடைய உளுந்தும் போட்டு வெந்தயோ கொஞ்சோ போட்டு மொத்தமா வந்து அரைப்பாங்க அரைக்கிறப்போ நல்லா அவனுக்கு மல்லிப்பூ இட்லி வரும் அதே மாரி ஒரு முற மாவரச்சனா ரெண்டு நாள் தா வெச்சுக்ணு சில பேர் ஒரு வாட்டி அரச்சிட்டு ஒரு வாரத்துக்குலா வப்பாங்க அப்ல்லா வெக்க கூடாது அப்புடி வெச்சேன்னா உனக்கு ரொம்ப புளிச்சிரு மாவு அதே மாதரி அது ஒடம்புக்கு நல்லது கெடயாது
பின்ன ரெண்டு நாளக்கி ஒரு தடவயா மாவு அரச்சிட்டு இருக்க முடியு அதா மொத்தமா போட்டு அரச்சு ஒரு வாரத்துக்கு வச்சிக்கிறது
நீ சொல்றது சரிதா ஆனா அப்டி நம்ம சாப்படுறப்போ என்ன ஆகும்னா ஒரு மாவு அரைக்கிறப்போ அந்த மாவுல வந்து என்ன இருக்கும்னா இந்த கிருமி எல்லாம் இருக்கோ அது வந்து என்ன பண்ணும்னா அது ஒரு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரோ வை இதெல்லா நல்லா இருக்கோ அந்த நேரோ போனதுக்கு அப்புறம்ந்தா மாவு எப்படி புளிக்குதுனா அந்த கிருமி நா புளிக்குதே அத நீ ரொம்ப நாள் வெச்சிருந்தன்னு வச்சுக்கோ ஏன் அந்த கிருமி வந்து ஒடம்புக்கு கெடுதலாவே அது மாய நீ சாடும் போது அதனால ஒரு த்ரீ டே மூணு நாட்கள் வச்சுக்கலா அது அதுக்கு மேல உன்னால வந்து மாவு வெச்சு சாப்ட முடியாது ஏன்னா மூணு நாளைக்கு எவ்ளவு சாப்ட முடியுமோ அதுக்கு மாரி அரச்சி யூஸ் பண் தேவப்படுத்திக்கலா ம டைம்ல திரும்ப நீங்க மாவு அரச்சி தேவப்படுத்திக்கலாம
அப்டியா எவ்ளோக்கு எவ்ளோ அரிசி போடணு எவ்ளோ உளுந்து போடணு இப்ப ஒரு கிலோ அரிசி எடுக்றோனா அதுக்கு எவ்ளோ உளுந்து போடுறது
இப்போ அ ஒரு டம்ளர்ல அளவு வச்சுக்கோ சில பேர் வீட்ட ஆளாக் இருக்கு சின்ன ஆளாக்ல வந்து டூ ஃபிஃப்டி எரநூத்தி அம்பது கிராம் வரைக்கு போடுலா அப்டின் வச்சுக்கோ ஏ அப்பனா வந்து ஒரு நாலு ஆளாக்கு வந்து ஒரு கிலோ அரிசி வர்தா அப்ப அதுக் வந்து ரெண்டு அரக் கிலோ உளுந்துன்னு வச்சிக்கோ அது அப்றோ அதுல வந் து அந்த ஒரு ஆளாக்ல பாதி அப்டின்னா நூறு கிராம் அது வந்து அ ஜவ்ரிசிப் இந்த மாரி அளவுல போட்டன்னா ஒனக்கு ஊற வெக்கறதுக்குன்னு ஒரு குறிப்பிட் அளவு இருக்குடா அதுக்கேத்த மாரி நீங்க ஊர வெக்கணு ரொம்ப நேர ஊர வச்சுட்டன்னு வச்சுக்கோயே அந்த ஜவ்வரிசி லாம் மாவு மாரி ஆய்டு ஆமா அதுனால அதுக்குனு ஒரு அளவு இருக்கு அதுக் ஏத்த மாரி நீ ஊற வெச்சு அரக்கணு
அப்ப எவ்ளோ நேரோ ஊற வெக்கணு
அதா நா சொன்ன இல்லயா முன்னாடி இந்த ஜவ்வரிசி வந்து ரெண்டுலந்து ரெண்டு மணி நேரத்துல ருந்து மூணு மண் நேரோ ஊற க்லா அரிசி வந்து ஒரு மூணுலருந்து நாலு மண் நேரோ வரைக்கு ஊற வெக்கலா உளுந்து வந்து ரெண்டு மண் நேரோ ஊற வச்சாலே போது இப்புடி அரச்சன்னா ஆ ஃபஸ்ட் என்ன பண்ணலனா நீ அரிசி து வந்து ஊற வச்சுக்கோ அது ஊற வச்சு ரெண்டுமண் நேரோக்கப்றமா வந்து அ உளுந்து ஊற வச்சுப்போ உளுந்து ஊற வச்சு ஒரு ஒரு மண் நேரக்கப்றமா வந்து ஜவ்வரிசி ஊற வச்சிப்போ அப்டியே வந்து உளுந்து வந்து போட்டு ஊறச்சுப்போ அவ்ளோதா இது மொத்தமா அரைக்கு போது தனித்தனியா அரச்சி மொத்தமா மி கலந்துர்ணு சில பேர் ஒன்னா போ ட்டு அரைப்பாங்க அப்டி அரைக்க கூடாது
அப்போ மூணு நாளைக்கு மாவு அரைச்சு வச்சுக்குறோ அப்ப மிச்ச இருக்கிற நாலு நாள் வாரத்துல என்ன சமைப்ப
நீ ஏன் நீ தினமும் இட்லி தோசையா சாப்ட போற இந்த சேமியா ரவை ரவை உப்புமா சாப்டலா அப்பறம் சம்பா ரவை சாப்டலா இதெல்லாம் கேழ்வரகு கஞ்சி குடிக்லாம் அந்த மாரிலாம் நல்லதும் சாப்டலாமே ஒடம்புக்கு
அப்டியா ஆனா இட்லிதோசையே சாப்ட்டு பலகிடுச்சுல
ஆமா அதுவும் க்ரெட்டு து கரெட்டு தா ஏன்னா தினமு நம்ம சாப்ட்டு சாப்ட்டு பழகிட்டோ ஏன்னா வெள்ள போனா கூட இப்போ ஓடல் போனா கூட நம்ம இன்னா கேப்போ தோச கேப்போ இட்லி கேப்போ புதுசான பொங்கல் அப்டில்லாம் கேக்க சோமாட்டா ஏனா நம்ம சாப்டு சாப்டு பழகிட்டோ அதுனால
ப்ளஸ் அதுவு இல்லாம இந்த பொங்கல் உப்புமா எல்லா போர் அடிக்கிற டிஷ்ஷா இல்லையா எல்லாருக்கு
அப்ப பாத்தா டெய்லி இட்லி சாப் பற அது போர் அடிக்காதா
இல்லியே இந்த தோச லா நல்லா ஒரு மரி எப்ப சாப்டாலு இன்ட்ரெஸ்ட்டே போகாத மாரிதான இருக்கு
ஆ ஆமா எனக்கு என்னன்னா நம்ம இன்னதான் இட்லி தோசை சாப்டாலுமே அந்த அதுக்கு சைடடிஸ் ஒண்ணு தெரியுமா சிக்கன் கொழம்பு சாப் றது கார சட்னி சாம்பாரு சட்னி அந்த இதுலதா இருக் கு நம்ம எவ்வளோ சாப்படறோ அப்டின்ட்டு
ஆமா டெய்லி வக வகையா ஒரொரு சட்னி ஒரொரு கொழம்போட தானே சாப்படறோ அதனால அது தெர்ல இதே இந்த பொங்கல் உப்மா எல்லா ஒரு மாரி போர் அடிக்கிற டிஷ்ஷாதா இருக்கு
ம் செரி ஓக்கே ங் அம்மா கூப்புறாங்க நா அப்ற ஒனக் கால் பண்றே
சேரி சேரி ஓகே பை
அ